எந்த
ஆஹ் இணக்கம் வணக்கம் இணைப்பு கரைட்டா இருக்கா
ஆஹ் கரெக்டா இருக்கு உங்களுக்கு
ஆஹ் கரக்டா கேக்குது
ஆஹ் என்ன பண்றீங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக் கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே நல்லா இருக்குறே
சாப்ட்டீங்களா
ல நல்லா அடுத்தென்னா சாப்டாச்சுமா இன்னைக்கு சமையல் ஒ பெசலா இல்ல தயிர் சோறு வச்சு அஹ சுண்டக்கா வத்தருக்குல அதவறுத்து சாப்புட்டாச்சு இன்னக்கி
ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு
சமைக்க புடிக்கலனால இப்படியே சாப்பிட்டாச்சு அஹ் பையன பால்வாடியில கொண்டி விட்டுட்டு வந்தேன் ஆஹ் பையன பால்வடியில கொண்டி விட்டுட்டு வந்தேன் அது வெயில வந்த அதே ஒரு மாரி களப்பாருந்தது போய் அலச்சிட்டு ஒன்றா மணிக்கு வந் தேப்பானு களப்பா இருந்தது சரிப்பட்டு இருக்கத வச்சு சாப்ட்டுகுடுவோம் அப்டின்ட்டு வுடாச்சு ஏன்னா பையன் கால ஓர் பையன் இவ்வை வீட்டாண்ட வர மாட்டாப்புல மத்தியான சாப்பாட்டுக்கு அவுங்க அங்க வேல பாக்குற இடத்திலேயே சாப்பிருவாப்புல எனக்கு மட் அது தான் அதனால அது சரி இருவது சாப்பிட்டு விடுவோம் அப்பிட்டு ஒரு ஆளுக்கு இத்தத்த சமைச்சு டோன் அப்பிடிட்டு சாப் சாப்டாச்சு நீங்க
செரி செரி நான் வந்து புளிகொலம்பு செஞ்சேன் சேப்பக்கிழங்கு போட்டு காரக்கொலம்பு தான் அது புளிக்குலம் பலம் போிச்ச சாப் டென் என்ன எனக் கை குழந்த இருக்காங்களா இந்த மாசம் நானு கிர அவங்கள வச்சிட்டு எதுவுமே சமைக்க முடில தேனுசா தூங்கும் போதே அவங்க தூங்கும் போதே என்ன முடியுதோ அத பண்ணிறது தான்
தா இப்ப எப்டி பேசுறீங்க குழந்தய வச்சுக்கிட்டு
இனா குழந்தை தூங்குறாங்க
ஆஹ எனக்கு ரண்டு வயசுல பையன் இருக்கு ஆஹ் ரெண்டு வயசு பையன் பையனுக்கு பத்தா ரெண்டு வயசு ஆவுது ஆஹ்ஹ் புள்ளைலொ சின்ன புள்ளைலொ கூட ஓரளவு தூங்கிருங்க மேனேஜ் பண்ணிர்லா இந்த ப கொஞ்ச ரெண்டு வயசு பைய ஏ பைய ரெண்ற வயசு சாவுது ஐயோ ஒரு சேட்ட தாங்க முடியல ஆ ஆ ஆமா புள்ளேகளோடதா பெரிய இதா இருக்கு ஆ சாப்பாடல்லா அவ புள்ளைக்கி இப்போ சாப் எட்டு மாசொ ஆவுதா
இல்லை இப்பதா பொறந்திருக்காங்க அவுங்க
எத்தனாவுது
இப்பதா ரெண்டு மாச ஆகுது
ரெண்டு மாசதா ஆவு தாய் பால் மட்டு குடிக் வ சாப்பாடுலா எதுவு முடியாது
இல்லெல்ல அது ஆறு மாசத்துக்கு அப்புறந்தானே இப்ப தாய்ப்பால் மட்டுந்தா ஆமா இப்ப நம்ப நல்லா உணவ நல்லா சாப்டாதா ஆ இப்பதா ஒரு குழந்ததா இப்பதா பொறந்துருக்கு
சேரி சேரி கூட யாரு கவனுச்சுக்குறாங்களா இல்ல தனியா இருக்குறீங்களா
இல்ல இப்போனா எ ங்கம்மா வீட்ல இருக்கிறதால எனக்கு கொஞ்சோ உதவியா இருக்கு ஏன்னா இன்னைக் கொஞ்சோ அம்மாக்கு தால நா பண் நா சமச்சே மத்தபடி நா ஃப்ரீயா தா இருப்பே எங் கம்மா தா எல்லாமே பாத் துப்பாங்க ம் நா மாமியார் வீட் அதுக்கு அப்புறந்தா நா பண்ணனு
ஆ சேரி சேரி சேரி மாப்பிள்ள இங்கதாரு க்காங்களா உங்க வீட்டுக்காரவ்ங்க வேலை இந்த ஊர் தானா வெளியூர்
இல்லல்ல இங்க நாங்க சென்னை தா மாமியார் வீடு சென்னைல தா இருக்காங்க ஆமா மாமியார் வீடு அங்கதா இருக்கு வீக்லி ஒன் அவர் வருவா ரு சாட்டர்டே நைட்டு வந்து டூ டேஸ் ஸ்டே பண்ணுவாரு சண்டே மண்டே மண்டே ஒன் இங்கெந்தே வர்க்கு போயிருவாரு
ஆ சேரி ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஏ நாங்க சைடு வந்து நா இருக்குற டவுன்னு அஹ் எங்கில்டா பொறந்து வளந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமம் பக்கா கிராம விவசாயம் அந்த மாரி ஏரியா
செரி ச
ரக எங்கம்மா எங்க அம்மா அப்பெல்லாம் புல்லண் புல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் வயல்ல தான் கிடப்பாங்க நைட்டா கால எந்திரச்சு போறவங்க நைட் க்க நைட்டான ஆனதான் வீட்டு பக்கோ வருவாங்க ஆஹ்ஹ நா வந்து கல்யாணம் பண்ணிணு வந்தது டவுன்னநாள டவுனில் இருக்கிறேன் அப்பைக்கு அப்ப வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவே
நல்லா இருக்கும்ல கிராமத்துல எல்லா எல்லாமே
ஆஹ் இருக்க இருக்கும் வயல நெல்லு போடுறோம் அஹ் தேங்காய் போட்டிருக்கிறோம் அப்புறம் வந்து அ வெட்டைக்காய் போடுவான்
உம்
சோலை போடுவோம் சில நேரம் சில நேரம் க இருக்கு வேறு கடல பருவா
எல்லாமே நந்தா உற்பத்தி ஆகுமா
இல்ல எது உற்பத்தி ஆகுன்னு சொல்ல முடியாதுமா ஒரு வயல்ல வந்து ஒரே இத போடக்க கூடாது மாத்தி மாத்திதான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஆஹ் ஒவ் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இப்ப நெல்லு ஒரு மாரி நெல்லு வந்து ஒரு மாதிரி விளைச்சல் கொடுக்கும் கடலை ஒரு மாரி விளைச்சல் கொடுக்கு வெண்டைக்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த நேரத்துல புடுங்கி வித்துரனும் இல்லைன்னா முத்தி போயிரும்
உம் ஆமா
ஆஹ அது லெஸ்ட்டு தான் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் சோளம்ல்லாம் பாார்த்தீங்கன்னா நம்ம வே வே க இது கருதுல இருக்கில ஒரு ரேட்டு் இருக்கும் நம்ம அடுத்ததுக்குப்புறம் ரேட்டு இருக்காது முத்தி போயிரோ ஏதாச்சும் பண்ணிரோ ஹ அதை வந்து நம்ம விவசாயிகள் வந்து விள மதிப்பு கூட்டி வித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ச்சு இப்ப தேங்காய் இருக் ல்ல வெறுக் தேங்க வைக்காம அது தேங்க் பவுடர்ரா வைக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஆட்டி விக்கலாம் அல ஏதாச்சும் ஒன் மாத்திர செஞ்சு வித்த கூட கொஞ் லாபம் கிடைக்கும் இப்ப முருங்கைக்கீரை முருங்கக்க கீரையா குடுக்காமங்க முருங்கை கீரை பொடி முருங்கை எண்ணெய் எது மாரி எல்லாம் இப்போ டிஃபன் தான் மதிப்பு கூட்டி விற்கிறாங்களே அது மாதிரி விக்கல எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கோம் ஆமா நீங்க உங்களுக்கு விவசாயத்தை பத்தி ஒன்னும் தெரியாது
இல்ல நாங்க வந்து எப்பத்தலந்து நகரத்துலயே இருக்கோமா எங்களுக்கு வந்து அந்த கிராமம் பத்தி அவ்வளவா தெரியாது அங்க வர் வந்து இருக்கணும் அதெல்லா விவசாயம் பண்ணி பாக்கணும் அதெல்லாம் ஆசை இருக் ஆனா தெரிஞ்சவங்ப் கூட யாருமே கிராமத்தல இல்ல எல்லாருமே நகரத்துல தான் இருக்காங்க அதா அதலா எங்களுக்கு கிராமம் பக்கமே வரதுக்கு வாய்ப்பு கெடைக்கல இது வரைக்குமே
உம் உம் உம் ஹே ம் ம் உள்ள ஒறுத்த ஆய் பவி அம்மா கேக்க வெட்டையல்ல கூப்பிற்றுவாங்க தோல தேங்கா வட்டை கோயில கூப்பிருவாங்க போய் போனோ கூட சரி தேங்காய் லா அல்லி போடுவேன் கொஞ்சம் வண்டி வரையில அள்ளி ஆளு உலருவாங்க வருவாங்க அவங்களுக்கு தூக்கிவு அஹ அப்பறம் இந்த வயல்ல நடவு நட போயல்ல சொல்லா காலையே டீ வச்சு குடிக் சோறு வேச்சு கொட்டி கொடுக்கணும் சாப்பாடு ஆக்கி நேத்து வேலை பாக்கறவங்களுக்கு குடுக்கணும் அதனலா நேரத்தில ஓடுறது சில சத்த உதவிய இப்பக்கி உதவியா இருக்கிறது அப்ப சின்ன பிள்ளைல்லாம் புலரிவைல அப்ப அம்மா வீட்டுல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம வ வயல்ல தா இருப்போம் ஏனா சேலைக்கு நடவுனாயே நடவு உறாங்க கருத கூட சொல்லியிருவாங்க வே வீட்டுல வேல இருக்கு நீ ஸ்கூல் போடா அப்டினு வீடல சோற லீவு போட சொல்லிடுவாங்க இஸ்... ஈ இப்ப வந்து நா டவுன்ல இருக்கிற னால எது நா சொன்னா செத்த ஒரு கடைக்கு மட்டு போயிட்டு வர்றது ஆஹ அப்டிதான் இருந்துட்டு இருக்கு இப்போலாம் புள்ளகளா வச்சு துங்க புள்ளைகள்ளது வெய்டென் பண்ண முடியல ஏன்னா இருவது வயதுல இந்து இவளோ வயது புதுசு இல்ல கைவு எனக்கு ரெண்டு பசங்க அண்டுப்புறம் ஹான் இல்ல இல்ல ஒரேயன் கால கிராப் புல இவன் பத்துசம் செட்டு பொறதாப்புல காலேஜி காலேஜி
காலேஜா செரி செரி
ஆஹ் இன்ஜினர் படிக்கிறாப்புல இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்யிர் பா ஆஹ் வ சீர் முடிக்க போறாப்புல அந்த பயனுக்கு ஹான் ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறாப்புல ஆஹ் இ இந்த பய்யன் பார்த்த அவனுக்கு அடுத்து பதினஞ்சு வருஷம் சட்டடு பொறந்தா
விசிடி
உம் பஞ்ச வருஷம் செட்டு போறந்தான்
ரெண்டாவுதான் பையன் தான்
ஆ ரெண்டுவதும் பையன் தான் அது அப்ப டு ஒருட்ட இப்ப இப்ப கொழந்த பிறந்த இருக்கது பொண்ணா
ஆமா ஆமா இததுதான் ஃபர்ஸ்ட் குழந்த எனக்கு
ஆ சேரி சேரி சேரி சேரி எத ஆனும் பொண்ணும் எ ஏதோ ஒண்ண அஹ் கடவுள் எது கொடு ஆனா எ கத்துக்கிட வேண்டியதான்
ஆமா இப்ப நைட்டுக்கு என்ன சமைக்கலாம்னு இருக்கீங்க
நைட்டுக்கு இன்னிக்கு தோச தான் ஆஹ் நைட்டுக்கு டிஃபன் தா அதில எந்த மாட்டு கருத்துள்ள தோச இட்லி நேத்த வந்து சப் சப்பாத்தி போட்டேன் சப்பாத்தி போட்டு தேங்காய் சட் நீ வந்து தாளிக்காம கெட்டிய வைப்போம்ல கெத்தியா இருக்கும் ஆ தொவல் மாரியே இருக்கும் ஆ அது மாரி வச்சி த தாலிச்சாப்புனா ஒரு தண்ணியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அது தேக்காய் சட்னி வந்து கெட்டியா சப்பாத்தக்குன்னா நல்லா இருக்கும் அ னேது தே சப்பாத்தி இன்னிக்கு தோச ஊத்திக்கலாம்னுஇருக்க வீட்டுலதான் மேக்சிமம் சாப்பாடு அஹ் இட்லி தோ சப்பாத்தி இடியப்போம் ஆப்பமாம் ஆப் போ இது மாரி ஏதா ஏதாச்சும் ஆஹ் வீடலயே அரிசி வந்து ரேஷத்து கடையில அரிசி போடுவாங்கல்ல பச்சரிசி போடுவாங்கள ரேஷன் கடையில அது வாங்கிட்டு வந்து கழுவி அதுலக இ இடியபத்துக்கு ஆபத்துக்கெல்லாம் வச்சுக்கிறது ரேச கடையில போற புழுதரிசைய தான் இ இட்லிக்குஎல்லா அரைச்சுக்கிறது கோதும ரேசன்கடையில போடுாங்க அத வாங்கிட்டு வந் அதுதான் நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் அரைச்சு வச்சுகிறது
நாங்க இங்க எல்லாமே வெளியேதான் எதுவுமே ரேஷன் வாங்க மாட்டோம் வெறும் அரிசி பருப்பு சர்கக்கர அவ்வளவுதான்
ஏ வாங்கபொடிய கேட்டே
அது என்ன சுத்தம் பண்ணணு அது பண்ணுன் இல்ல சோம்பறி புரியிதா அதால இல்ல மாவுப்பாக்கெட்டாரு கூட வெளிய இடியாப்பம் கூட விக் வித்துட்டு வராங்கல்ல
ஆ அதுதா அது உங்களுக்கு இப்ப ரேஷன் கார்டுக்கு அரிசியு அரிசி வந்து பச்சரிசியு ஃப்ரீ கோதுமையு ஃப்ரீ இ
ஆமா இருக்கு அது வாங்கி அப்புடியே எக்ஸ்சேஞ்ச் யாருக்காச்சு கொடுத்துடுவோ
உம் அத வாங்கி வந்து நி ஆ
ச்சு விக்கிறாங்க அந்த மாரி குடுத்துருவோ
இல்ல அத வாங்கிட்டு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல
அதுதா சொல்றனே சுத்தம் பண்ணணு இது பண்ணணு அதுக்காகவே அது வாங்ரதில்ல
உம் ல‌ ஏங்களுக்கு மேக்சிமம் நா வந்து இத இது மாரிதா பண்ணிகிடுவே என்னைக்காச்சு தட்டுப்பாடா இருக்கு மாவு இல்ல அப்புடின்னாதா கடைல ஒரு பாக்கெட் மாவு வாங்கிக்கிறது அதுவு முப்பருபா அது நல்லாவு இருக்காது அந்த மாவு
அவ்ளோ அவ்ளவாருக்கு முப்பதுருவா இங்கெல்லா இருவதுருவா பதினாறுபா அவ்ளோதா முப்பதுருவால்லா இருக்காது மாவு பாக்கெட்டு பதினஞ்சு ருபா இருக்கு இருவதுருவா அவ்ளதா
ஒ எத்தன தோச ஊத்தலா
ஒரு பேக்கெட் வரு ஒரு டைம் இப்ப நாங்க எங்க வீட்ல நாலு பேர் இருக்கோனா நாலு பேர் திருப்தியா சாப்புல்லா
இத இவ்ளொ கம்மியா சொல்றியெ ஒரு பாக்கெட் பதினஞ்சு ருவா இருவருவா இருக்கும் நீங்க வாங்கிருக்கிறீங்களா
நாங்க அதுதாங்க நாங்க வாங்கி பண்ணிட்டு இருக்கோ
இல்ல இருவது ருவா பதினஞ்சு ருவான் தெரியுமான் கேக்குறே
ஆமா அவ்ளதா
உம்
நாங்க வீ நாதா சொல்ற வி நாங்க வீட்லல்லா அரிசிமாவ்லா ஆ அரைக்க மாட்டோ எப்டியு கடைல வாங்குறதுதா
நா வந்து மேக்சிம அதாவ்து மாசத் துல ஒரு தடவ ரெண்டு தடவ கடைல வாங்கி ததா அவசரத்
உம் உம்
இப்ப இன்னக்கி மாவு அரச்சு வச்சிருக்கே முடுஞ்சு போச்சுனா நாளைக்கே ஊற வச்சு அரச்சிருவே
சேரி சேரி
அது ஒரு நாளைக்கு மாவு ஆ
பேசு இல்ல கால் கட்டாக போகுது தோழி
இல்லெல்ல ஆகாது பாப்போ அதுவே அந்த காலத்து அந்த காலொ கடந்து போனுச்சுனா கட்டானச்சுனாவே ஒன்னு பிரச்சன இல்ல நம்மளுடைய பேச்சு ம மதிப்பூட்டபடி காசர்ல வரும் ஆஹ் சேரிமா உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்
கே எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் பேசலா நா அழைக்கிறேன் மறுபடியும் நீங்க சேரி தோழி பேசினதுக்கு ரொம்ப நன்றி
ஆஹ் அரிக்குதா